ஊ டா
ஆஹ் ச் சொல்லுங்க கா து அம்மா கூப்பிட்ருந்தாங்க அதாங்கா போயிட்ட
அப்டி என்னாச்சு அம்மா எது எதாச் எது வேல ஏதோ இருக்கா உனக்கு செய்றதுக்கு
அப்டிலா இல்லக்கா அதோ தூங்கலியான்னு கேட்டாங்க இல்ல அதோ படிச்சிட்ருக்க அப்டின்னு சொல்லி சொன்ன ஆ தாக்கா வேற எதுவுல
அப்டியா ஓகே ஓகேப்பா அக்கா அக்கா கொழந்த சு தூங்கிடானா
இல்ல ல பொண்ணுதாக்கா தூங்கிட்ருக்கா
அப்படியா சேரி சேரி எத்தன மாசொ ஆச்சு
ஆ இப்போ எய்ட் மந்த் ஆகுதுக்கா
ஓகே ஓகே சேர் செரி
அப்புறோகா இன்னிக்கி டே எப்டி போச்சு உங்களுக்கு
என்னதுப்பா
டே எப்டி போச்சு உங்களுக்கு
என்னக்கா இன்னைக்கு சின்னவனுக் லீவு வீட்ல இருந்தா அவ அவ கூட வந் அது என்ன சொல்றது சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவ பேக்ல நடந்து நடந்து அதே இன்னைக்கு டைம் ஃபுல்லா ஓடுச்சு பெரியவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அப்புறோ அப்புறோ வந்தாங்க ரெண்டு பேரு அவங்க ரெண்டுப் ப சண்ட போடுது சண்ட போட்டே இருப்பாங்க அதுக் இப்ப வந்து பே என்ன சொல்ற பஞ்சாயத்து பண்ணி அந்த தீத்து வைக்குறதுக்கே நமக்கு டைம் கரெக்டா இருக்கோ ஆமாப்பா அது முடிவே முடியாது அது மட்டோ இல்ல ஃபோன் பிரச்சனத பெரிய பிரச்சன அவ ஃபோன் எடுத்தா இவ வேணுன் சொல்லுவா இவ ஃபோன் எடுத்தா அவ இது பண்ணு சொல்லுவா ரெண்டு பேரோ வந்து ஃபோனு தா சண்ட போட்றாங்க
அச்சிகிறாங்க அப்றோ
ஆமாப்பா அப்போ வந்து டிவி யாரு பாக்க மாட்டாங்க மத்தபடி டீவி யாரா ஒராள் போடும்போது அந்த டைம்ல வந்து என்னப் பண்ணுவாங்க என் என்னோட வெய்ன் சொல்ட்டு ஒருத்த கேப்பா அவ சொல்லுவா இல்ல நா தா பாப்பனு அவ சொல்லுவா எ பைய என்ன தெர்மா அவ கொஞ்சோ சீரில் சீரியல் மேல கொஞ்சோ இப்ப ஆர்வமா அதிகம் ஆய்ட்டா அன்னால வந்து என்னமா சீரியல்ல அவ சீரில்ல பாக்கணு சொல்வா இவ ஏ பொண்ணுன்னா அவ ஷார்ட்ஸ் தா பாக்கணு சொல்வா
ஓகேக்கா ஆனா ஃபஸ்ட்டு மாரில்லா இல்லக்கா நம்மல்லா டீவி பாப்போமே அப்டி இபெல்லா ஃபோன் தாக்கா
ப்ப நானே டீ வி பாக்கறாத விட்டனா பாறே முன்னாடிலா வந்து நா அவ்ளோ டீ வி முன்னாடி அப்டி உக்காந்துட்ருப்ப லீவுன்னா பாத்தா எந்திக்கிறது லேட்டா இருக்கோ நல்லா தூங்குவன் வச்சுக்கோ ஒரு பத்து மணிக்கு தா எந்தி ப்ப கால லீவுல நா அப்போ எந்திச்சிருன்னா ஃபுல்லா டீ வி தா நைட்டு தூங்கற வரைக்கோ நைட்டு ஒரு பன்னண்டு மணிவரைக்கோ டீ வி தா பா ப்போ நானு எ ரெண்டு தம்பி இருக்காங்க மூணு பேர் சண்ட போட்டு பாப்போ அவ அத வெக்க சொல்லுவா நா இதுதா வெப்பன் சொல்வ ரிமோட்டுக்ல்லா சண்ட போடுவோ உருண்டு உருண்டு தா சண்ட போட்ருக்க அதல்லா இப்ப நனைக்கு போது சிரிப்பா இருக்
ஆன இப்ப தா யாருமே டி வி பாக்குறதே இல்லியே அந்த டீ வி முன்னாடி ஒக்காஞ்ஞி அந்த லைட்ட மர ச்சிக்கிட்டு நீ மாத்தவே கூடாதுன்ன அப்டி சொல்லி போய் நீப்போமே
ஆமா கண்டிப்பா ஆன அந்த டைம்னா அது நல்லாருக்கோம்பா எல்லாத்துக்குமே வந்து இல்ல அதே மாரி எது செஞ்சாலுல்ல சேந்தே செய்வோ களவாணி தான எல்லா பண்ணிட்டு கடசில ப ஆஹ் பழி கூட வந்துனா மாத்தி மாத்தி போட்டுருவோ அவன் தா பண்ணா இவ தா பண்ணா அப்டின்னு சொல்ட் கன்ஃபூஸ் பண்ணி விட் விட்டுருவோ மத்தவங்கள
ஆமா நல்லாதா இருக்கு அதெல்லா ஆனா இப்பெல்லா நென்ச்சு பாத்தா நம்மளுக்கே சைல்டிஷா இருக்கு என்னடா இப்டில்லாம இருந்திருக்கோ அப்டின் சொல்ட்டு
கண்டிப்பா ஆனா இன்னொரு விஷ்ய என்னுதும்மா விட்டு குடுக்க மாட்டோ நம்ம நம்ம கூட சண்ட போட்டாலு வெளி ஆள்கிட்டல்ல நம் விட்டு குடுக்க மாட்டோ ஆனா இப்போ உள்ள பசங்க நீ வே றே எ பொண்ணு வந்து எ பையன் பொறந்தோன்னல்ல சொல்ட்டா அவ ஒரு ஃபோ ஃபோர் டூ ஃபைய் இயர்ஸ் டிஃபரென்ஸ் பா ரெண்டு பேருக்கு நா ஹாஸ்பிட்டல வந்தேன் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் வந்து இல்லே இவ்ளத வச்சிட்டு இருந்தாரு எனக்கு வந்து இதுதா சி செக்சன் தா அப்போ அந்த கொரோனா டைம் தா குழந்த முடிச்ச அப்ப யாருமே அவ்ளோ இது பண்ண முடியாதுல்ல அப்ப ஈ வ் இவரு ஏ பொண்ணே வெளியே வச்சுட்டு எங்க அம்மாவும் வெளியே நின்னுட்டு இருந்தாங்க அப்ப டாக்டர் வந்து சொன் கொண்டு வந்திருக்காங்க பாப்பாவ பாப்பாவ கொண்டு வந்து இந்த மாரி உங்களுக்கு ஆம்பள குழந்த பொறந்திருக்கு அப்டின்னு சொல்ட்டு இவர் என்ன பண்ட்டாரு ஆஹ் தூக்கி வச்சிருந்த அவள வந்து கீழே உட்டுட் விட்டாரு கீழே இறக்கி உட்டுட்டு உடனே போய் வாங்க போயிட்டாரு குழந்தய அதுல என்ன இப்போ சீ இவளுக்கு அதுல ரொம்ப இதுவாயிட்டா ஒஹ் அப்டியே படுத்துட்டு உருண்டு ஒரே அழுகையா இந்த மாதிரி ஆஹ் அவன தூக்கிட்டாரு என்னே கீழே போட்டுட்டாரு என்னய கீழே இறக்கிட்டாரு அவன தூக்கிட் டான்ஸ் சொல் ட்டு அது எனக்கு தெரியாது ஆக்சுவ நா ஐ சி யு ல இருந்தே அப்போ நர்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க கிட்ட வந்து அம்மா இந்த மாரி உ பொண்ணு வெளியே அழுதுட்டு இருக்கு அவன் அண்ணன எதுக்காக வேண்டினா அது இந்த மாதிரி உங்க அப்பா வந்து தம்பியை தூக்கிட்டேன் சொல்லிட்டு ஒரே அழுகமா அப்படின்னு அப்புறம் என்ன பண்றா சொல்லிட்டான் ஆஹ் டிஸார்ஜ் பண்ணும்போது நீ வேண்டாம் இவன இங்கேயே விட்டுட்டு வந்துர்லாம் இவன தூக் இவன தூக்கிட்டு போக கூடாது அப்படின்னு வீட்டுக்கு போனதுக்கு அப் அப்புறம் அதே இதுதான் எப்பொழுமே சொல்லுவான் ஆஹ் வேண்டாம் ஆமாமா இவன வந்து அங்க ஹாஸ் கொண்டு போய் விட்டு வந்துலாம் இல்ல வயித்துக்குள்ள வச்சு தச்சி விட்டுலாம் வய்த்து குல்லருந்தானே வந்தான் வயத்து ள்ள தச்சு போட்டுடலாம் அப்படின்னு அவனுக்கு எப்பழும் அத அந்த ஒரு திங்கிங் தான் ஏன்னா வந்து அவளால வந்து அதை ஏத்துக்க முடியமாட்டேன்து ஏன்னா அஞ் நாலு வருஷம் ஆமா நாலு வருஷமா அவதானே ஃபுல்லா இது ஜா ஜாலியா இருந்து எல்லாமே அவுங்க அப்பா கேக்குறதுலா வாங்கி குடுத்துட்டாரு கூட்டிட்டு போவாரு எல்லா பண்ணிட்டு இருந்தாரு கடைசில புதுசா ஒரு ஆள் வந்தோடே அவளால வந்து அது பொறுத்துக்க முடியுல அதுவு அவுங்க அப்பா கிட்ட என்னய எப்பமே பொம்பள பசங்க அவுங்க அப் அப்பா கிட்ட தான அட்டாச் இன்னோ அதிகமா இருப்பாங்க அம்மாவவிட அது வந்து அவளால வந் இது அது வந்து ஏத்துக்க முடியாததுனால அந்த மாதி இப்ப வரைக்கோ சொல்ட்டுமா இப்போ வரைக்கோ என் பொண்ணு அதே மென்டாலிட்டி தா இன்னிக்கு கூட கொஞ்சோ முன்னாடி சொல்லி வுட்டு இருக்கா எங்க அப்பா அம்மா கிட்ட அது அவன யாருக்கா தத்துக் குடுத் துலா தாத்தா அப்டீனு நானு ஏன் அப்டி சொல் வேணுனா வேணா வேணா நான் மட்டும் இந்த வீட்ல இந்தா போறோ அம்மா என்ன மட்டு பாத்து விட்டா போதோ அவ அவ வேண்டா அவனுக் யாரையா தத்து குடுத்துடலா அப்டீன்னு
அச்சோ பாவோ அவுளுக்கு என்ன ஃபீல் ஆகுது தெரி
பட் ஆனா அவனுக் த அவனுக்கு வந்து அந்தமாக்கு அவ எப்புடி தெரியுமா அவ எப்போழுமே வந்து ஏ பொண்ணு பேர சொல்லி சொல்லியேதா திரிவா என்ன பண்ணாலோ அவ சண்டை போட்டுப்பாங்க ஆனா வந்து இல்ல அவன் வந்து ரொம்ப பாஸோ அவகிட்ட சின்ன வயசுல என்ன பண்ணுவான்னு தெரியுமா சின்ன கொழந்தையா இருக்கும் போது ஒரு வயசுல ஆகும்போதுல இவள நான் அடிச்சட்டி இவ அழுந்துட்டானா போதோ அவ ஒண்ணு அழ ஆரம்பிச்சிருவான்ப்பா எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பாசமலர் சிவாஜி கணே ஷன் மாதிரி நீ ரெண்டு காம்ச்சுட்டு இருக்காங்க அப்டினு சொல்ட்டு அவ அப்படித்தா பண்ணுவா ஸ்டார்டிங்ல அழுவா அதுக்கப்புறோ என்ன இப்போ கொஞ்சோ கொஞ்சோ வளர ஆரம்பிச்ச என்ன பண்ண ஆம்பிச்சுருவா தெரிமா யாராவது அவள அடிச்சா திட்னா என்ன பண்ணுவா இவ வந்து பின்னாடி நம்மள அடிச்சிட்டு வந்துருவா பாத்துட்டே இருப்பாமா அந்த கோவத்த வந்து நம்ம கிட்ட தீத்திடுவா எப்படியாவது வந்து
தம்பிக்கு ரொம்ப பாசமா இருக்கா அக்கா மேல
ஆமா தம்பி வந்து உயிராதா இருக்கா அக்கா அக்கா அக்கானு ஏதாவது நீ நீயே இப்ப வந்து கக் ஆஹ் கூட அவங்கிட்ட ஒரு சாக்லேட் ஏதா கொடுத்தால அவ பேர சொல்லி கேப்பா அவளுக்கு கூடு அக்காக்கு தா அப்டின்னு தா சொல்லி கேப்பா அக்காக்கு இங்க அப்டின்னு ரெண்டா தா வாங்குவா எது வாங்குனாலு அந்த மாதிரிதா அவ ஆமாப்பா அதுதா எனக்கு புரியல ஆமா எனக்கு அதா புரியவே இல்ல ஏன்னா நானு வந்து பெரியவ தா எனக்கு ரெண்டு தம்பி ஆனா நா வந்து சின்ன வயசுல வந்து ஃபுல்லா அவங்கள நா தா பாத்துக்கிட்டே ஓகேவா எங் க அம்மா எப்பழுமே சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வேல எதுவு பண்ணும் போது என்னதா பாத்துக்க சொல்லுவாங்க நா அவ்வளவு கேரிங்கா பாத்துப்பே அவங்க கீழே விழாமா அடிப்படாம அப்டி எல்லா பாத்துக்கிட்டே ஆனா என்னோட பொண்ணுன்னு இப்டி இருக்கும் போது நெனைக்கும் போது எனக் கே ஒரு மாரி இருக்கு என்னடா அது இப்டி இருக்காலே அப்டின்னு
அது டிஃப்ரெண்ட்ல ரொம்போ அதனால அவ இதுவா இருக்கான்னு நெனைக்கிறே விபரொ தெரியறனால அப்டி இருக்கலா
ஆமாப்பா ஆனா வந்து நா அப்டிதா நென்ச்சே நம்ம வீட்டுல தா இப்டி இருக் கு நினச்சா ஆனா எங்க கேட்டாலு இதேதா
ஆமாக்கா எல்லாரு வீட்லேயு அப்டிதா இருக் குறோ அது ஒரு பொம்மையா குடுனா அது யா பொம்ம குடுங்க நம்மளு அப்டிதானே இருந்தோ ஆனா வெளிய வந்து தெரியலல்ல இவ எப்டி இருக்கா வெளிய போயிட்டு எ தம்பி அப்டி போய் சொல்றால்லா தெரியாதுல்ல நமக்கு
ஆமா ஆமா அது வந்து இவ இவ பொறுத்த வரைக்கு இவ எதுவுமே சொல்ல மாட்டா இ ஏ ரெண்டு பச ஆ இ சின்னப் வ வன்ட்டு சொன்ன மாதிரிதா அவ அக்கா கிட்ட உயிரு அதே மாரி மத்த பசங்கி ட உயிரு ஓகேவா மத்த பசங்க எதுங்கனா கேட்டா கொடுத்துருவா ஆனா அந்த மாதிரி. ஏ பெரியவ என்ன பண்ணதர்ம இவனுக்கு தா தரமாட்டா ஆனா அவங்களு மத்த பசங்களுக்கு எல்லாருக்குமே தந்துடுவா இந்த வச்சுகோ வச்சுகோன்னு சொல்லி
ஏரோ பாவோ தம்பி.
ஆமா இப்போ உள்ள பசங்கள ஜட்ஜ் பண்ணவு முடியில புரிஞ்ச் சுத்தமாவே அவங்கள எப்டி கொண்டு போணுனே தெரியில ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா
இல்ல கால்லா சரியாயிடுவாங்க பாப்பா. ஆனா இது தம்பி ரொம்பப் பாசமா இருக் கும்போது இவ கொஞ்சொ ஆனா அவ எதுவுமே சொல்ல மாட் டானா
இல்லப்பா அவ எதுவுமே சொல்ல மாட்டான்ப்பா அவன் வந்து அத மாதிரி சொல்றல்ல ம்ச். அவ வந்து உனக்கு எடு. பா. இவ அது தர்லன்னா. அவ அதுக்கப்புறோ இது பண்ண மாட்டா விட்டுருவா அவ்வளவுதா அந்த மாதிரி தா அவன் அவன் இது. து அதுல வந்து சு. சும்மா அத வந்துல்லா இல்லை எனக்கு தந்தே அவனு புடுங்குறது புடுங்கி அது இழுத்து எடுக்கற அந்த மாதிரில்லா கெடையாது அவனு கிட்ட.
அப்படிங்களா சரிக்கா சரிக்கா. எங்க வீட்ல எல்லா அடி திடில் தா அப் இப்ப வரைக்குமே அப்படிதா இருப்போ அடிச்சுக்கிட்டே இருப்போ ஆனா அந்த பாசன்றது இருக்கு ரெண்டு பேருக்குமே ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டோ ஸ்கூல்ல கூட ஒரு பொண்ணு வந்து யாக்கோ. கொஞ்சு குண்டா இருப்பா. அப்போ ஸ்கூல்ல. க் நாலு பசங்க கலாச்சிட்டாங்க அப்ப நா என்ன பண்ணே நானு சைலண்டான டைப் தா ஒரு டென்த் படிக்கிறதுக்குமே சைலண்ட்டான டைப் தா எ அக்கா எப்படி திட்டுவீங்கன்னு போயிட்டு நாலு பேர் எங்களோட பெரியவங்க அவங்க நாலு வருஷம் பெரியவங்க அவங்க. அவங்கள போயிட்டு ஃபுல்லா திட்டிட்டு அவங்க போயிட்டு மிஸ்ஸிக்கிட்ட கம்ப்ளைண்ட்டு பண்ணிட்டாங்க அப்புறோ என்ன பூடுச்சி நீ எப்படி வந்து பெரியவங்கள வந்து திட்டலானு சொல்லிட்டு நாலு பேர் வந்து என் அக்காவ மட்டும் அப்படி சொல்ல நான் போய் அழுந்துட்டே ம்ச் எ அக்காவ சொல்லவு.
அதுதா நா சொல்றே நா. நம்ம நம்மல்க்கெல்லா அந்த பாண்ட் இருந்துச்சுப்பா. பாத்தில்ல. ம்ச் நம்ம வீட்ல என்னதா சண்ட போட்டாலு வெளியே போன அவங்கள விட்டு கொடுக்க மாட்டோ அவங்களுக்கு நம்மளாள அத என்ன சொல்ல ஆடா விட்டான் தன் தச. ஆடுன்னு சொல்லுவாங்கள அந்த மாரி. ஆட்டோமேட்டிக். க நமக்கு வந்துரூ அந்த கோவோ வந்துரூ அந்த இது வந்துரூ அழுக வந்துரூ எல்லாமே வந்துரூ ஆனா இப்பொல்ல பசங்கள் ஏ பொண்ணுல்ல இவ எதா பண்ணணா அவ எதுக்குமா கூட்டிட்டு வந்த அவ பாருமா ஏ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன இது பண்ணிட்டாமா இன்சல்ட் பண்ணிட்டாம்மா அந்த மாரி ஒரு இது த வரு ஆட்டி இதுண்டா இந்த பசங்க கிட்டந்து
ஓக்கேக்கா புரியிது ம்ச் அது புருஞ்சுக்கமுடில்ல
ஆமா ஆமா கண்டிப் பா
என்ன பண்றது ஆனா செரியாய்டுவாங்க கா எல்லாருமே நம்ம மட்டு எப்டி நல்லா அச்சிக்கினு மூஞ்செல்லா கிழிச்சு ரத்தொல்லா வந்துருக்கு எ அக்காக்கு பாவொ அவதா
காங்கல்லா பொதுவாவே பாவந்தாம்பா அக்காங்கல்லா பொதுவா பாவந்தாம்பா நானு ஒரு அக் கால அதனால தா சொல்றே அக்காங்கல்லா பொதுவாவே பாவொந்தா சின்ன பசங்ளன் சொல்ட்டு நம்மளு அந்த மாத்ரி போயிடுவோ விட்டு குடுத்து போயிருவோ அதுதா உண்ம
புரிது புரியிது
சேரிடா ஓக்கே பைய எந்தோ சவுண்டு கேக்குற மாதிர்ருக்கு பாக்குறே
அ செரிங்க்கா
ஆ ஓக்கேடா
ஆஹ்